தப்பா
ஆஹ் கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க ஆஹ் நானும் நல்லா இரு எக்ஸாம்கு
ஆஹ் பொண்ணு எப்டி இருக்காங்க
பொண்ணு நல்லா இருக்காங்க
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா இல்ல ஒரு சின்ன ஐடியா இருக்கு சேரி அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்டின்னு தானா இது இப்ப ஆன்லைன்ல வந்து இந்த ஃபுட் எல்லா வந்து இத பண்ணண்றாங்கல்ல ஃபுட் வந்து நம்ம வீட்டில் செய்றத வந்து அப்டிய வீடியோஸ் மாரி போடுறோம்ல ஆன்லைன்ல போடுறாங்களே நெறையா அந்த சேனல் மாதிரியாக நம்ம ஒரு சேனல் மாரி க்ரியேட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச டிஷ் அந்த மாரி போடலாம் அப்டின்ற மாரி ஒரு ஐடியா யோசிச்சிருக்கோம் சேரி அத்தான் அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அது நல்ல இது தானே
ஆமா ஆமா ஆமா இப்போ அது அது மாதிரி தானே எல்லாரும் பண்ணிட்டு இருக் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கான்செப்ட்டா போட போட உங்களுக்கு அதான் உங்களுக்கு சமையல என்ன ஐடியாஸ் எல்லா தெரியுமோ அதெல்லா நீங்க ஷேர்
ஆஹ் நானு அந்த ஐடியால தான் இருக்கே சேரி இப்ப வந்து பாத்தா நா திடீர்னு நமக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சமைக்கிறதுனாலே என்னடா டெய்லி செய்யறதுன்னு யோசனையா இருக்கு இருக்கு அப்ப நம் அந்த மாரி வீடியோஸ் தா பாக்குறோம் சோ வந்து அப்போ நல்லா பேர் பாப்பாங்க பண்றா மாரி ஒரு ஐடியா இருக்கு நம்ம டிஃப்ரெண்டா போட்டோ ஈஸிய தெர்ல பா போட்டம்னா நறைய பேர் பாப்பாங்க இல்லையா அதனால தா யோசிக்கறே சரி அந்த மாரி பண்ணலா அப்டின்ட்டு தா
ஓ கே நல்ல ஐடியாதா நல்ல ஐடியாதா நீங்க பண்ணுங்க ஏனா இப்ப நறைய பேர் பண்ணிட்ருக்காங்கல்ல உங்களோட நீங்க சமைக்கிறீங்கல்லையா உங்க கா கொழந்தைங்களுக்குலா சாப்பாட்டுக்கு சமைக்க கிறீங்கல்ல அதையே வந்து நீங்க ஒரு வீடியோவா எடுத்து த்துருங்க
ஓ ச்சேரி
சமைக்கிறே அப்டின்னா அந்த சமையல் லே வந்து ஒரு வ்லாக்
ஆ அந்த மாதிரிதா போட்லான்ருக்கே ம் அதுதா ஆனா என்ன ஃபேஸ் காட்டாம வெறுமனே நம்ம வந் வந்து வாய்ஸ் வச்சு மட்டு பண்லா அப்டின்ற மாரி ஒரு ஐடியால இருக்கே
ஆனா நல்ல ஐடியா தா அப்ப போகு அதா நீங்க வந்து நல்ல சிறுதானிய சமையல் செய்
ஆமா அதுதா எதா டிபரண்ட்டா இருக்கணு அதா ன் இல்லாம நம்ளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டாருக்கணு ஈஸியாவு ஸ்நாக்ஸ் ஐட்ட மாரி இருந்தா பசங்க ஸ்கூல்லருந்து வந்தோனே செய்றதுக்கு வந்து நம்ம சேனல் ஃபாலோ
ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு
எதாது யூசேஜ் இருக்கற மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ற மாரி பண்லா பசங்க ஸ்கூலேந்து வந்தோனே ஒரு மாரி நமக்கு வயரு ஃபில்லிங்கா இருக்கணு ஆனா வந்து நமக்கு ஸ்ட்ரன்த்தும் குடுக்குற மாரி நீ சொல்ற மாரி அந்த நவதானியோ அந்த மாரி போடலா
ஆமா ஏனா இப்ப நீங்க ஸ்கூல் போற டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனா காலைல அவங்களுக்கு டிஃபன் ஒண்ணு குடுக்கணு மதியானோ லன்சு ஒன்னு செய்வீங்க ஈவினிங் வந்தாங்னா ஸ்நாக்ஸ் ஒண்ணு செய்வீங்க நைட் டின்னர் ஒண்ணு ஒரு நாளைக்கே நீங்க நாலு சாப்பாடு செஞ்ச இந்த மாரி ஆயிடு அதே நீங்க வந்து ஒன்னொண்ணு பண்ண ட்ரை பண்ணா நீங்க அத வீடியோ மாரி எடுத்தீங்னா உங்களுக்கு வரு நீங்க பெருசா போணுனு இல்ல ஷார்ட் ட்ஸா போட்டீங்னாலே உங்களுக்கு வரு
நம்ம ஷார்ட்ஸ் தா போடுற பிளான்ல இருக்கே லாங் வீடியோ எடுத்தோனே ஸ்டார்ட் பண்ண வேண்டா ஷார்டா சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்டியே போடலா ஒரு மியூசிக் எதாது பேக்ரௌண்ட் குடுத்துட்டு அந்த மாரி ஐடியால இருக்கே நா போட்டுட்டு கண்டிப்பா சொல்லுவே நீங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்கு சொல்லுங்க அப்பதா நம்ம கொஞ்சோ இது கப் பண்ணலா பட் இது நல்ல ஐடியான்றதுனால தா சரி எனக்கு எதுக்கு உங்ககிட்ட கே லா உங்குளுக்கு இத பத்தி ரிலேட்டடா கொஞ்ச தெஞ்சிருக் அப்டின்ட் இருந் தா பாத்தே
இல்ல நல்ல ஐடியாதா நீங்க வந்து டெய்லி புதுசு புதுசாவே செய்யுங்க இப் இப்ப நீங்க சப்பாத்தி ஒண்ணு செய்றீங்க அப்புடின்னா அதே வந்து சப்பாத்தி மாவு இல்லாமயு வேற எதுலியாச்சு இதுப் பண்ணுங்க இல்ல எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் வெறும் சப்பாத்தி சாப்ட புடிக்காதப் பசங்க கூட மாரிலா சாப்
ஆமா நா என்ன ப்ளான் பண்ணியிருக்கேன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்டஃப்டு மாரி உள்ள வச்சுட்டு நம்ம வந்து இந்த சாஸல்லா போட்டா பசங்களுக்கு பாக்குறதுக்கே ஒரு ஆ இதுவா இருக்கு ஒரு ஆர்வமா இரு க் அத சாப்புட அதா வெளில வாங்கி சாப்புர்றத விட நம்ம அத ஹெல்த்தியா வீ வீட்ல குடுத் அப்டேன் ற மாரி வந்து பேரென்ஸ்க்கு தோணு இல்லையா அந் த மாரி சேரி அந்த மாரி பண்லா அப்டின்தா யோஷ்ட்டு இருக்க செரி என்னென்ன டிஃப்ரெண்ட்டா குடுக்கலா நேத்து அந்த ப க சப் பாத்தினா இப்ப கோதும்மாவு அந்த மாரி வேற என்னென்ன நவதானியங்கள வச் ச்சி நம்ம பண்ணலா அதே மாரி சின்னச் சின்ன தோச
ப என்ன சொல்றது ஏன்னா நம்ம ட்ரை பண்றது தானே எல்லாமே ஏன்னா இப்ப நவதானியோ போ மல்ட்டிகிரைன்ஸ் ஆட்டாலா வந்துருக்குல்ல அந்த மாத்ரி நீங்க வீட்லியுமே அத வெச்சு இது பண்ண முடியு மான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க
ஆமா அந்த மாதுர் தா
டுல்லா பண்ண முடிய்மா பாருங்க கதிரி குடுங்க ஏன்னா நம்ம வெளிய வந்து கரெக்ட் டு கரெக்ட்டு ஜங்க் ஃபுட்ஸுக்கு இந்த மாதுரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு கொஞ்ச வரு நா ஏன்னா நமக் கு ஒரு இது வந்ரு ஓகே இதல்லா சமச்சா நல்லா போகுது நல்லா வருது பசங்களுக்கு ஹெல்தி ஹெல்த்தியா குடுத்த மாரி ஆயிடு
ஆமா இப்ப நார்மல் சாப்பாட விட பசங்கள்க்கு இப்ப வந்து பாக்கவே ஆர்வமா இருக்குற மாரி இந்த குட்டி குட்டி தோச குட்டி இட்லி மினி இட்லி அந்த மாரி போட்டு அதுல எதாது பண்ணலா அப்டின்ற மாரி நெறய ஐடியால இருக்கே இந்த மாரி காலைல ப்ரேக் ஃபாஸ்ட்டா இருக்கட்டு இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாரி எடுத்து பண்ணலா அததா அந்த மாரி சேரி நீ உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷுமே நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க நா கண்டிப்பா அத ஒன்ஸ் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு நா அதையு வீடியோவா
ம் பண்ணுங்க வீட்ல பெரியவுங்க இருந்தாலு அவுங்கக்கிட் டியு கேளுங்க ஏன்னா இப்ப அவுங்கல்லா வந்து இப்போ அந் இப்போ இந்த காலத்துல பாத் திங்கன்னா அந்த ஃபுட்டுல்லா இருக்கான் கேட்டா கடையா தில்லையா அவ்ங்க அந்த காலத்துல வந்து சின்னச் சின்ன இதுல்லா செஞ்சிரு ப்பாங்க இத வச்சி நா இதெல்லா செஞ்சிரு ஆ இதெல்லா வந்து ஒடம்புக்கு நல்லது இப்ப கருப்பு உளுந்துல்லா வச்சி செய்றாங்கல்ல இப்ப கருப்பு உளுந்துன்றதே ரே ரா போய்டுச் அந்த மாதிரி செஞ்சுக்கே அவ்ங்கக்கிட் டியு ஒரு இது கேளுங்க அவ்ங்க என்னா சொல்றாங்களோ அத ஃபஸ்ட்டு நீங்க ஆ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு அத வ்ளாக் மாரி எடுத்துக்கோங்க
ஆ அந்த ப ஆ ஏன்னா இப்ப வைசானவங்கள்ட்ட கேட்டா அவ்ங்க நறையா சொல்லுவாங்
சொல்லுவாங்க
அவ்ங்க என்னென்ன சாப்ட்டன்றத ஷேர் பண்ணு இப்ப சின்ன வெங்காயல்லா பாத்தீங்கன்னா நறைய இதுல எடுத்துக்குறதே இல்ல யாரு அத வந்து ரெடிப் பண்றதுக்கு லேட்டாகுன்னு நம்ம அ த யூஸ் பண்ணி சில டிஷ்ஷ செய்யம் போது அந்த ஸ்ட்ரென்த்து நம்ம பழைய து பிள்ளைங்களுக்கு செய்றோ அத பாத்து நறையா பேர் விருப்பப்படுவா இந்த மாரி டிஷ் பண்லா அப்டின்ட்டு அததா அந்த மாரிதா ப்ளான் பண்ற கொஞ்சொ வந்து பாஸ்டிவ்வா இருக்கணு அதா எப்டியு வந்து இந்த மன்த்துக்குள்ள வந்து இத ரெடி பண்ணி நம்ம வீடியோ பண்லா அப்டின்
அதே மாரி நீங்க சமையல் இது பண்றீங்கன்னா உங்க கிச்சன் இருக்குல்லயா கிச்சனோட பின்னாடி அந்த பேக் க்ரௌண்டுமே
ஆ அதான் அதான் அத்தா நானும் நெனச்சேன் நிறைய வீடியோஸ் நானும்மே பார்த்திருக்கேன் நிறைய பேர் நானும் பாலோ பண்ணிருக்கேன் எனக்கு அதை பார்த்தாலே அந்த ஐடியாவே வந்தது சேரி நம்ம அத பண்ணலாம் பட் நம்ம கிச்சன் செட் அப் கொஞ்சம் பண்ணிக்கணும்
அட்ராக் பண்ணணும் கலர்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு நீங்க வந்து கொஞ் கொஞ்சம் இது அதாவது பேக்ரவுண்ட வந்து நீங்க காட்டினீங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுனீங்கன்னா அதுக்குமே பண்ணுவாங்க இந்த சமையல் இதெல்லாம் வந்து கொஞ்ச கொஞ்ச முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாத்திரம் எல்லாம் வாங்கறாங்களே டிப்ரெண்ட டிப்ர டிப்ரெண்டாஅந்த மாதிரி மெசர்மென்ட் கேக்ஸ்ஸூமே ஆமா கரெக்டு ஆமா இப்ப கேக்‌குமே பாத்தீங்கனா ஹெல்தியா‌ இல்லாம செய்யராங்கல்லே அப்ப‌ நீங்க என்ன பண்ணணும்னா வேற எதுலயாச்சு இப்போ கோதுமை மாவு ராகி இந்த மல்டிகிரென் ஆட்டாலயே பண்ணலாம் நல்லா இருக்குமா
ஆமா அதுதான் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நவதானிய இதுலே கேக் பண்றாங்களாம் அதுக்கப்பறம் இந்த கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி இந்த வித விதமான அரிசிங்க அந்த காலத்துல அந்த அரிசிங்க தான் அவ்வளோ ஸ்ட்ரென்தா இருந்தது அந்த அரிசிங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வந்து கேக்கே பண்றாங்க கருப் கவுனில எல்லா என்ன நம்ம கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கு நம்ம ஏத்த மாரி போட்டுக்கணும் பட் அந்த மாரிலாம் ஒரு ஐடியா இருக்கு நம்ம ஸ்டார்டிங் கொஞ்சம் பஸ்ட் ரெடி பண்ணி நம்ம இது பண்ணி பாக்கணும் எடுத்துட்டு பாக்கணும் க்ளோஸ் ரிலேஷன்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து பாக்கணும் அவங்க எப்படி அதுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாத்துட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம்னு
ஆ கரெக்ட் அதே மாரி ஃபுட் கலரிங்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நீங்க எப்படி பண்லாம்னு பாருங்க செரியா ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணா அது அதுல நம்ம செய்யறதே வேஸ்ட் ஏன்னா அது ஹெல்த்துக்கு கெடிதிதான் அது ட்ரை பண்ணி இந்த ஆமா குடுக் குனோ இப்ப நீங்க கேரட்டெல்லாம் வந்து இது பண்ணி எடுத்தீங்கன்னா அதோட அந்த கலரே வந்தும்ரூ கரெக்ட்டா இத வந்து நீங்க ட்ரைப் பண்ணி பாருங்க அத எப்டி இது பண்ணலா அப்டின் சொல்லி
ம் அதா நானு யோசிக்கே எந்த விதத்லியு வந்து நம்ம வெளில அவுட் சைட் ஃபுட்ல யூஸ்ப் பண்ற இந்த மாறி கெமிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாம நேச்சுரலா வீட்ல என்ன இருக்கோ அப்டி பண்ணோ அத்ல டேஸ்ட் வர வெக்கிறத நம்ப்ளோ பழய அவுட் ஃபுட்டு வந்துச்சுனா நம்ம அதுக்கேத்த மாறி பேய்டு ச்சா நம்மளுக் ஃபாலோ பண்ணுவாங்க அவ்ங்கவ்ங்க பாத்துட்டு செஞ்சாலே நல்லா ருக்கு அதா எந்த டிஷ்ஷா இர்ந்தாலு ஒன்ஸ் நம்ம செ செஞ்சி அதோடேஸ்ட்ட பாத்துட்டு தா நம்ம வீடியோ மாறி எடுக்குணூ அப்டின் ருக்கே
ஆம்மா ஆமா
எம் பாப்போ
ஸ்நாக்ஸுமே நெறய ட்ரை பண்ணி பாருங்க கெழங்கு இந்த இதுவு சக்கரவள்ளி கெழங்கலல்லா
ஆமா ஆமா அதல்லா ரொம்ப ரொம்ப சத்துன் தா சொல்றாங்க சக்கரவள்ளி மரவள்ளி கெழங்கு அதல்லாமே ஆ அதுல எல்லாமே நம்ம ஏதாது செய்லா
ஏனா இப்ப கெழங்கு வகைகளே நெறய பேரு செய்றது இல்ல அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்து பசங்க சாப்புட மாட்டேங்றாங்க அதுலயே நீங்க வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சி பாருங்க மரவழி கா சக்கரவள்ளி கெழங்கு மரவள்ளி கெழங்லயே வந்து இது எடுத்து அத வந்து காக் கேக் மாறி செய்ங்க இல்லயா கட்லெட் மாரி செஞ்சு பாருங்க செரியா ஆ சொல்லுங்க கேக்குது கேக்குதுங்க
டேட்டோ பால்ஸ்ருக் இல்லயா அதெல்லா வந்து குடுக்கலா அதுல உள்ள பொட்டேட்டோ மட்டு போடாம கூட ஏதாது இந்த கருப்பு சுண்ட
ஆமா
சாண்விட்ஜு நா ரோட்ல ஒரு வாட்டி வீட்ல ட்ரை பண்ணிருக்கே சாண்விட்ஜ்ஜி இந்த கருப்பு சுண்டல் பாசிப் பருப்பு இதல்லா மே ஊற வெச்சுட்டு அதல்லா ரெடி பண்ணிட்டு அதுல வந்து வெங்காயோ கேரட் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி லாஸ்ட்டா அந்த ப எங்கனா ஜாஸ் போட்டுட்டு ப்ரெட்ல வச்சி டோஸ்ட்டர் பண்ணி பண்ணோ அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி கூட அதெல்லாம் கூட ஒரு ஐடியா இருக்கு அந்த மாதிரி வீடியோஸ் கூட எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாரி பண்ணா கொஞ்சோ பங்களுக்கு சாண்ட்விச் என்ன புடிக்குனா பட் உள்ள என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியாதுல்லயா சோ அவங்க சாப்டுப்பாங்க அந்த மாதிரி அதான் யோசிச்ட்டு இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கே அதாவ விஷய தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க
சொல்றேன் சொல்றேன் ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க நீங்களு நெட்ல வந்து கூட்டு பாருங்க இந்த பழங்காலத்துல இப்ப சொல்லுவாங்கல்ல கருப்பு கவுனி அவசி வந்து ராஜாகால யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் வந்து நான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்டென்த் குடுக்கு இதெல்லா வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ற அரிசி ப்போ அப்பெல்லாம் யாருமே இது பண்ண மாட்டாங்க இப்ப அந்த அரிசில்லாம் நிறைய கிடைக்குது அதுலயே நம்ம நிறைய செய்யலாம் அத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சு நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ஸ்நாக்ஸ் செய்யலாம்
நார்மல் நம் பச்சரிக்கு பதிலாக கருப்பு கௌனி போட்டு ட்டு கலர் தான் பிளாக்கா இருந்ததே தவிர டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம அதுக்கேத்த மாதிரி நிறைய நெய் அந்த இது முந்திரி இது திராச்சலாம் போடும்போது இன்னும் நல்லா இருந்தது நட்ஸ் எல்லாமே கூட
ஓ சரி சரி சரி நல்லது தாங்க அதுவுமே உடம்புக்கு என்ன நல்லது பசங்களுக்கு அதையே கொடுத்து இது பண்ணுவோ ஏன்னா அப்பதானே வரும் ஹெல்த்துக்கு அவங்களுக்கு சாப்பிடுறதுக் நல்லா இருக்கு டேஸ்டியாவும் குடுத்து நீங்க இந்த மாதிரியும் செஞ்சீங்கன்னா
ஹெல்தி இல்லாம போட்டனாலும் யாரும் அந்த அளவுக்கு அதை இது பண்ண மாட்டாங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரன்தாவு இருக்கனு ஹெல்தியாவும் இருக் சேம் டைம் பசங்களுக்கு புடிக்கற மாரி இருக்கணும்
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட்
ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சம்னா அத வந்து பாரெண்ட்ஸ் செஞ்சு குடுத்தாங்கன்னா அவங்களுக்கு புடிக்கு அத ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்புட்ரா மாதிரி அதுதான் ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தோ என்ன பண்ணலா அப்பிடுன்டுனு சரி இந்த ஆன்லைன் சைட்ல வந்து இந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்றது நல்ல ஐடியாவா இருந்தது எ ஹஸ்பண்டே கேட்டே அவ்ங்களு நல்ல ஐடியா ஃபாலோப் பண்ண சொன்னாங்க அதா அது ரிலேட்டடா தா நெறைய பாக்றே எதாச்சு இந்த மாரி போட்டுருக்கவ்ங்க நா ஃபாலோ பண்ணவ்ங்கல்லா பாத்துட்டு என்னென்ன பண்ணிருக்காங்க அப்டின் பாக் ற எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தா சாட் ஐட்டம்ஸ் மாரி நெறையா போட்றாங்க பட் நீங்க சொன்ன மாரி நம்ம வந்து பாரம் பரிய உணவு எடுத்து அதுல சாட்டு அதுல வந்து ஸ்நாக்
அதுலயுமே ட்ரை பண்ணி பாருங்க இப்ப ஃபுல் மீல்னு எடுத்திட்டீங்னா அதுவுமே வந்து சேக்கலால சாட் ஐட்டம் கருப்பு சுண்டல்லஸ் டெய்யலா அதுல நீங்க வந்து இந்தக் காய்லா போட்டு ஒரு மிக்சடா இது பண்ணி சாலட் மாரி குடுத்தீங்கனா அதுவுமே ஒடம்புக்கு நல்லதுதா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குல்ல
அப்டி இருக்கு அது இப்ப நெறைய இந்த உளுத்தம் பால்லா டிப் பண்றாங்க இல்லயா அது அந்த உளுத்தம் நீங்க சொன்ன மாரி கருப்பு உளுந்துல அந்த பால்லா ரெடி பண்ணி அது இங்கெ லேடிஸ் கொழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு கொழந்தைங்களுக்கு பொம்பள பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது அதெல்லா நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அதா யோஸ்ச்சிருக்கே பாப்போ நா தா சேரி உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணா நெறையா ஐடியாஸ் கெடைக்குன் பாத்தே பரவால்ல நா வந்து கேட்டதுக் கே மேல நீங்க சொன்னது வந்து எனக் ரொம்ப உதவியா இருந்தது ரொம்ப நன்றிப்பா நானு ஆரம்மிச்சுட்டு ஒங்களுக்கு சொல்றே
ஓகே ஓகே கண்டிப்பா சொல்லுங்க
ஓகேப்பா நம்ம அடுத்த இதுல பாக்கலா நன்றிப்பா நன்றி